ம்
ஹலோ
ஆ ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ கேக்குது கேக்குது
ஓகே ஓகே நாம உரையாடல தொடர் தொடரலாமா
ஆ கண்டிப்பா ரா அப்டிங்களா இப்போ ஓகேவா இல்ல பேசுன நல்லா லவுடா பேசுறே என்னோட வாய்ஸ்சு பக்கத்து வீட்லயே கேக்கும் போல அப்டி பேசிட்டுருக்கே என்னானு தெரில நெட்ஒர்க் ப்ராப்ளமானான்னு தெரில நல்லா லவுடாதா பேசுறே
ஆ போன வாட்டி பேசுனது இப்ப ஓகே
அப்டிங்களா அதா ஓவரா அன்னு
இப்ப நா நா பேசுறது எனக்கு எக்கோவா கேக்குது
அப்டிங்களா ம் இப்போ ஓகேல க்ளியரா இருக்குல
ஆ ஓகே ஓ ஓகே நம்ம இன்னைக்கு வேற என்ன டாபிக் பத்தி பேசலாம்
இப்பே ஹெல்தி ஃபுட் பத்தி பேசலா
ஓகே ஓகே ஹெல்தி ஃபுட்டு எத பத்தி பேசலா ஹெல்தி ஃபுட்ல நீங்க நெறையா பழங்கள் காய்கறிகள்லா நெறைய சாப்டுவீங்ளா
காய் கறிகல்லா நெறய ஆ கண்டிப்பா கண்டிப்பா என்னோட கொழந்தைக்கு பாத்தன்னா காலந்த இடியாப்பம் பண்றது செஞ்சு குடுத் திடுவே இடியாப்ப நெறைய பழக் கம் பண்ணிருக்கே இடியாப்பம் சப்பாத்தி கோதும ச கோதும தோச இந்த மாரி ம் கூழ் கூழ் ஏ பைய நல்லா விரும்பி குடிப்பா பாத்தோன்னா வாரத்துல ஒரு ரெண்டு நாளு கம்ம கூழு ஒண்ணு ராகி ஒண்ணு ரெண்டுத்துலயு ஏதாவது ஒன்னு செஞ்சுருவே
ஓ சூப்பர் சூப்பர் நீங்க நல்லா ஹெல்தி மாமாதா இருக்கீங்க
கண்டிப்பா இல்ல ஏனா இப்ப இருக்கிறது ஜென்ரேஷன் பாத்தோனா ஃபுல்லா பாக்கெட் ஐட்டம்தா மேகி நூடுல்ஸ் இந்த இது குர்குரே இந்த மாரி ஐட் டமாருக்கு இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாரி சாப்ட்டுட் இருக்காங்க மேக்ஸிமம் நா அந்த மாரிலா சாப்புட விட மாட்டே வீட்ல இந்த மாரி ஐட்டமா போட்டு குடுத்துருது
எங்க வீட்ல அந்த மாரி பேக்டு அந்த மாரி பண்ண மாட்டோ மோஸ்ட்லி அந்த மாரி இருக்காது ஆனா இவங்க வந்து ஹெல்தி ஃபுட்ல்லா இந்த மாரி கூல் இந்த மாரிலா குடிக் கிறது இல்ல ஏன்னா எது குடுத்தாலுமே அதுல சாப்ட மாட்டேங்கிறாங்க அந்த ஹெல்தி ஃபுட் ஐட்டம்லா வழக்கமா இட் லி தோச தா மெய்னா இருக்கு எங்க வீட்ல தோச சாம்பார் பொரியலு வந்து அந்த மதிய மட்டு தா சாப்புடுவாங்க அதுவு கொஞ்சந்தா
ம்
மத்தபடி நீங்க சொல்ற மாரி இந்த கோதும தோச இதெல்லா அவுங்களுக்கு புடிக்கவே செய்யாது கோதும தோச ல்லா ரப்பர் மாதிரி இருக்கு அப்டீன்ருவாங்க
அதுல நெய் போட்டு குடுத்தா பைய தோசன்னா அதுல கொஞ்ச நெய்யி நெய் பாத் தோன்னா கடையில கூட வாங்குறதில்ல வீட்ல மாடுருக்கு அந்த மாடு அம்மா மோர் கடைவாங்க மோர் கடஞ்சு அதுல வெண்ணெ எடுத்து வெப்பாங்க வெண்ணெ அந்த வெண்ணெ டேஸ்ட்டா ருக்கு வெண்ணெ சாப் டுருக்கீங்களா எங்க அம்மா கடையிற அப்பவே நா எடுத்து எடுத்து சாப் ட்ருவோ வெண்ண நல்லாருக்
ஓ அப்டியே அந்த பச்சையாவேவா
ஆ பச்சையாவே வெண்ண சாப்டுவெ நானு
ஓ சேரி சேரி நீங்க இத சொன்னோனே எனக்கு என்ன ஞாபகொ வருதுன்னா நா சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயெ ஒரு பேக்கரி இருக்கு அங்க போய் நா அந்த பட்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒண்ணு விப்பாங்க அத நா வாங்கி சாப்புடுவ அவ்ளோ ஒரு டேஸ்ட்டியாருக்கு இன்னுமே எனக்கு அது மறக்கவே முடியாது ஆனா அதுக்கப்புற இந்த மாரி அந்த பட்டர் பண் வந்து எங்கேயுமே கெடைக்க மாட்டேக்கிது இப்போ கெடைக்கிற அந்த பட்டர் பண்ணுங்குறது ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ ஏட் பண்ணிருக்காங்க ஸ்வீட் மாரி இருக்கறக்காக ஏதோ அது அவ்ளவுக்கா நல்லாவே இல்ல அந்த டைம்ல சாப்டது அவ்ளோ நல்லாருந்தது
ஆவ்வா அத்தா அம்மா கடஞ்சிக்கிட்ருக்குறப்பவே நெய்யி நா ரொம்ப விரும்பி சாப்டுவ நெய்யி ஆ வெண்ண அந்த மாரிலா அந்த வெண்ணெ எடுத்து உருக்கிடுவே லைட்டா அதுல இது என்னாது கீர முருங்க கீர போட்டுப்பெ லைட்டா அதோட அழுக்கெல்லா எடுத்துருன்றதால முருங்கக்கீர போட்டு அத கரெட்டா ஒரு பாக்ஸ்ல ஊத் தி தம்பிக்கி பசங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது
ஓ எத்தன நாளக்கி ஒரு வாட்டி உங்க அம்மா வந்து அது எடுப்பாங்க
அம்மா வந்து இப்ப மாசத்துக்கு தா எடுப்பாங்க மாசத்துக்கு ஒரு டைம் அது கொஞ்ச நெறைய எடுத் து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போ அந்த பால் ஆட ருக்கு பாத்தீங்ளா அந்த பால் ஆடைய எடுத்து ஆ ஒரு பவுல் எடுத்து ஃப்ரிஜ்ஜு ஃப்ரிஜ்ஜுக்குள்ள வச் சுருவோ அது கொஞ்ச ஆமா சேமிச்சு வச்சுட்டே ருக்குறது அது அப்றொ கொஞ்ச நாள் நெறைய ஆய்ற்ச்சுனா அத மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்ச ஐஸ் க்யூப் போட்டு நம்ம அடிச்சோனா வெண்ணெ நெ நெறையா வந்துரு
ஓ
அதுல போட்டோனா அம்மா கடையிறதோட இதில போட்டா வெண்ணெ ரொம்ப ஜாஸ் தி வருது இந்த மாரி பாத்தோ அது யூடூயூப்ல தா நா பாத்த அந்த டிப் ஸ் நல்லாருந்தது ஆனா ஆ ஆமா மிக்ஸ் ஆ மிக்சியில போட்றப்ப நெறையாவே வருது ரொம்ப நெறையா வருது அம்மா கடையிறப்ப அந்த அளவுக்கு வர்ல கம்மியா வருது
ஓ உங்க டிப்சுக்கு ரொம்ப நன்றி ஏனா நா இப்பதா ஒரு பதினஞ்சு நாளா இருவது நாளா அந்த வெண்ணய எடுத்து வச்சுட்ருக்கே இனிமேல் தான் நா அத வந்து மிக்சில போட்டு பண்ணி அத வந்து நெய்யா மாத்தணு
ம் பண்ணுங்க இல்ல நல்லா நறையா வரு ஐஸ் க்யூபு போட்டுக்குங்க அது அதுல நல்லா கூலிங் தண்ணி ஊத்திக்கோங்க அந்த பால் ஆடையில ஊத்திட்டு அத பண்ணீங்கன்னா நறைய வெண்ண வரு
அதுல வந்து நம்ம எதோ வேற எதோ ஒர மாரி ஊத்தி வைக்கணுமா எதோ எங்கம்மா தயிர் மாரி கொஞ்
இல்ல இல்ல நீங்க எது எதுமே பண்ணாதீங்க அந்த பாலாட மட் டு எடுத்து ஆ அந்த பவுல்ல எடுத்து வச் ச்சிருங்க கொஞ்சோ நறையா ஆனது அ உங்குளுக்கே தெரியு போதுன்ற மாரி அ அந்த அத எடுத்து அதுல ஐஸ் க்யூப் மட்டு ரெண்டு போட்டு நீங்க மிக்சில இது பண்ணுங்க பண்ணுன்னா நறையா வரு வெண்ண கொஞ்சமாக தண்ணி ஊத்திக்குங்க நல்லா ஜில் தண்ணியா ஊத்திக்கோங்க அது அப்டே கையிலே ஒட்டாது அழகா வந்துரு
ஓ சூப்பர் ஓகே ஓகே நா ட்ரை பண்றே உங்க டிப்சுக்கு ரொம்ப நன்றி
கண்டிப்பா பண்ணுங்க நா அந்த மாரி பண்ணி வச்சர்றது
ம் ஓகே ஓகே
ம் அப்றோ மதிய டைம் பாத்தோன்னா ஆ சொல்லுங்க
ஆ அதுதா மெயினா நம்ம அந்த சவுத் இண்டியன் டிஷ்ன்னு சொல்லுவாங்கள இந்த இட்லி தோச இந்த இட்லிய விட தோச தா ரொம்ப அதிகமா இருக்கு இதுதா எங்க வீட்ல மெயின் டிஷ்ஷூ தோச மதியாஸ்
ம் ஹூம் நா வந்து கீர வகையு தம்பிக்கு நறையா குடுக்குறது பாத்தோனா அந்த இந்த கெமிக்கல் ஐட்டோலா போட்டு இந்த ஒரோ இந்த மாரிலா போட்டு பண்றதில்ல தோட்டத்துலே வந்து சாணோ எருவு அப்டியே பக்கத்தாலேயே கொத்தி அந்த கீர வெத போட்டு சாண எருவ போட்டு அந்த மாரி பசங்களுக்கு மட்டு எங்க ஃப ஃபேமிலிக்கு மட்டு ட்டு அந்த மாரி பண்ணிக்கறது இந்த மாரி சிறுகீர அரக்கீர அந்த மாரி போட்டு ஆ பண்ணிக்கறது கொழந்தைங்களுக்கு மதிய டைம்ல
நீ எங்க வீட்ல கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா இருக்காங்க கொஞ்ச கீரைய கூட வாங்கிட்டு வர மாட்டிக்கிறாங்க ஹெல்த்தியானதா சாப்டணுன்ட்டு ஒரு கான்ஷியஸே இல்ல அவுங்களுக்கு
இப்ப கொழந்தைங்க பொறுத்த அளவுக்கு ரொம்ப கொழந்தைங்கக்கு தா ரொம்ப ஹெல்த்தியா குடுக்குணு அப்ப சாப்ட்ட உணவு வேற அப்பல்லா இந்த வய்சானவங்க பாருங்க எல்லா இந்த களி களிலா சாப்டுவாங்க ஆ கூழு இந்த மாரி சாப்ட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கா ஆனா இப் இப்போ உள்ள பசங்கலா அந்த மாரி ஹெல்த்திக்கி வேலயே இல்ல எப்ப பாரு ஒடம்பு சர்ல ஊசி டேப்லெட்டு சிரப்பு இந்த மாரியே போய்ட்ருக்கு எதனா நம்ம தா கொழந்தைகளுக்கு கொஞ்ச ஹெல்த்தியா குடுத்து பாத்துக்குணு
ஆமா ஆமா அது என்னமோ உண்ம தா
இன்னொன்னு என்னன்னா மீன் நெறயா குடுப்பே தம்பிக்கி கறி ஒட மீன் நெறையா குடுப்போ அதுங்க உயிர் மீனா வரும் அப்டியே உயிரா வரு அந்த மீன பாத்தோன்னா பொறிச்சு கூட அதிகமா குடுக்க மாட்டா ஆனா பொறிச்சு குடுத்தா ரொம்ப விரும்பி சாப்டுவா ஆனா அதிகமாக பொறிச்சு குடுக்க மாட் சாம் கொழம்புல போட்டதா எடுத்து ஒரு பவுல எடுத்து வச்சுருவே முள்ளு இல்லாத வச்சா எடுத்து எடுத்து சாப்டுவாங்க
ஒ ஆனா எது ஹெல்த்தியா இருக்குனு சொல்றாங்களோ அதுதானே டேஸ்டியா இருக்கு எது ஹெல்த் தீ இல்லல்லா சொல்றாங்களோ அதுதா எல்லாமே பயங்கர டேஸ்டியா இருக்கு எல்லாமே ப்ரை குக் பண்றது எல்லாமே நல்லா இருக்கு மீன் வருவல் ஆகட்டு அதெல்லா ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அதுதா சாப்ட கூடாதுனு சொல்லுவாங்க
அ மீன் வருவலா
ம் மீன் வரவலா இருகட்டும் இல்ல எதோ நம்ம சில்லி சிக்கன் பண்றோ அதெல்லா வந்து ரொம்ப புடிக்கு
டேஸ்ட்டா இருக்கு இப்ப பாருங்க எங்க அக்கா வீட்ல இருந்து பசங்க வந்திருந்தாங்க எங்க மாமா திடீர்னு பாத்தா சிக்கன் சிக்ஸ்டி பைவ் வாங்கி வந்துட்டாரு நைட்டும் ஒரு செவனோ கிளாக் இருக்கு அ வாங்கிட்டு வந்து நாங்க எல்லா சாப்ட்டாச்சு கொழந்தைங்களுக்கு ஃபுல்லா ஒத்துக்கல வாமிட் ஆன நைட்டு ஃபுல்லா அக்கா பசங்க ரெண்டு பசங்களுக்குமே வாமிட்டு வாமிட்டு டிசென்ட்ரி போக ஆரம்பிச்சிருச்சு அப்பற தா பாத்தா அந்த டிசென்ட்ரி நி நிக்கவே இல்ல ரொம்ப ஓவரா போக ஆரம்பிச்சிருச்சு
ஐய்யயோ
சோடா இருக்கு பாத்தீங்களா கலர் சோடா அப்பெல்லா குடிப்போ பாரு அதில வந்து ஒரு லெமன் புழிஞ்சி ஊத்தி குடுத்தே அப்டியே டக்குனு ஸ்டாப் ஆய்டுச்சு
ஓ எவ்ளோ பயமா இருக்கு பாருங்க நீங்க இது சொன்னனெ எனக்கு ஒரு இன்சிடெட் வந்து ஞாபகம் வந்துருச்சு நா அப்டிதா ஒரு கல்யாண வீட்டு பங்க்ஷனுக்கு போயிருந்தே ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் இருக்கு பைவ் டென் இயரே இருக்கு அங்க எதோ இதே மாரிதா ஒரு ஐட்டம் சாப்ட்டே அப்டி ஒரு வயிறு வலி எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்திருக்கு அந்த வயிறு வலி போகுறதுக்கு அப்டி அதுல அஜ்னோ மோட்டோ போட்டாங்களா என்ன போட்டாங்கன்னே தெரியல அவ்ளோ ஒரு பெயினு அப்பற அப்டியே சரியாயிடுச்சு எப்டியோ நானே பயந்துட்டு என்னடா இப்டி வயிறு வலிக்தே என்னதா போட்டாங்கன்னெ தெரியலையே அப்டினு நெனச்சிட்டு இருந்தே
கட பொறுத்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம கொழந்தைங்களுக்கு நல்லது ஆனா எங்க கேக்றாங்க கேக்கவே மா வெளியில அழைச்சிட்டு போயிட்டே அன்னக்கி தம்பிக்கு நான் ஹேர் கட் பண்ண இட்டுட்டு போய்ட்டே அவ பாத்தோன எனக்கு வந்து இது சிக்கன் சிக்ஸ்டி பைவ் வாங்கி குடுமா பாருங்க மூணு வயசு பையன் சிக்கன் சிக் சிக்ஸ்டிஃபை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவன்ருக்கா
ம் அவுங்கள வீட்லே சாப்டவு போர் அடிக்கு இல்ல எப்பாவது ஒரு நாள் வெளியே போகும்போது சாப்லா அப்டினு நெனச் வச்சுட்டு
அதுவு நா வந்து அந்த மாரி ஐட்டம் எல்லா சுத்தமா வாங்கி தரமாட்டே ஃபுல்லா வீட்ல தா மேக் பண்றது ஒரு வத்தலா இருந்தாலு சரி எதா ஊருகா இந்த மாரி ஐட்டல்லா எல்லா வீட்லையேதா ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லயே தா அதுவு அம்மா நல்லா பண்ணுவாங்க முறுக்குலேந்து அதிர்சோ இந்த மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டோ அது அ மல்லாட்ட உருண்டன்னு சொல்லுவாங்க பத்தியா அது
தர்லாமா நன்றி
நன்றி